ஹவ்
சொல்றா என்னா பண்ணிட்ருக்க
ம் சும்மாதா இப்பதா கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி சாப்டே
அ அ என்ன விசுமா கால் பண்ணின
சும்மாதா கடுப்பாருக்கு போர் அடிச்சது
அ அ சேர்ரா சேர்ரா நா கூட எதோ நீ ஒரு முக்கியமான விஷ்யோ சொல்றதுக்குதா கால் பண்ருப்பனு நெனச்சே
ஒன்னுல்ல
ம் ம்
நியூஸ் பத்தியா
இன்னகி நிஸா
ம் இந்த வர்ஷத்துல தா இந்த வர்சத்துலதா வெயில் அதிகமாருக்கு
அப்டியா
ம் இந்த வருஷோந் அதிகமா இருக்குறனால மக்கள்ளா பாத்துருக்கணுமா ம் கவனமா இருக்கணு
ம் அ
நாய் கொலைக்குரது
நாய் அது இப்ப இங்க பக்கத்து வீட்ல டெய்லியு கொலச்சிட்டு இருக்கு நா என்னதா பண்ண அடிச்சது ரத்தோ வந்து சாகமாடிங்குது
ம்
ம்
அதா வெயில் அதிகமாருக்கறதுனால இந்த அ ஆபீஸ் எல்லா வார்னிங் குத்துக்றாங்க
அப்டியா
ம்
ஆ ப் ஆ நானு பாத்தென்டா மதியா நேரத்துல குறிப்பா பதினோர் மணி இருக்குல பதினொர் மணிலேந்து மூணு மணி வர ம் தேவயில்லாம வெளிய போகாதீங்கன்னு சொல்லிருக்காங்க அந்த நேரத்துல வெய்யில் வந் து உச்சத்துல இருக்குபோது அதனால உடம்புக்கு வந்து சீக்கரோ பாதிப்பு வருனு சொல்லிருக்காங்கடா
ஆ ஹ்ம் அதுவு சரிதா நா இந்த மாரி வெய்யி லு அதிகமா இருந்தா ஒடல்ல சத்தல்லா குறைஞ்சு போய்டு தலவலி வரு
சோர்வாருக்கு
அ
இந்த மாரி ப்ரச்சனல்லா வரு நெறைய பேருக்கு நெறைய பேருக்கு மய க்கோங்கூட வர்லா
ம்
ஒரு டாக்டருல்லா சொல்லிருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கற டாக்டருல்லா சொன்னாங்க
ம் ம் சரிதா இந்த மாதிரி வெய்யில்லு அதிகமா இருக்குல உடல் வந்து நீர் சத்துல்லா குறஞ்சிரு
ம்
அப்றோ வந்து த சோர்வு தல தலைவலி மாதிரி ப்ரச்சனல்லா வர்லா சிலருக்கு வந்து மயக்கோ வந்தாலு வரு அதனாலதா வந்து நம்ம அடிக்கடி வந்து தண்ணீ குடிக்கிணு தாகோ எடுத்த பிறகுதா குடிக்கணும்னு நெனைக்க கூடாது எனது ஆசல்லா வந்து மோரு எலுமிச்ச சாரு அதுமாரி ஜூஸ்ல்லா போட்டு கொஞ்சோ குடிச்சன்னு வச்சிக்கையே நம்பளுக்கு வந்து ஒடம்பு கொஞ்சோ நல்லாயிருக்கு என்னா சொல்ற
ஆமா ஆமா வெளியே போற ஏதாவ்து சிச்சுவேஷன் வந்துசினா வச்சிக்கியே
ஆ
லேசா அப்டியே பருத்தி துணிதா காட்டன் துணியில போட்டு போணு
ஆ ஆ
கொடையெல்லா எடுத்துட்டு தா போணு இங்கே வெய்யிலு தா ஆத்தே உங்ளுக்கு சொல்லவே முடியாது வெய்யிலு பேஞ்சாலும் பெய்யு வெய்யிலு அடிச்சாலு அடிக்கு மழ பேஞ்சாலு பெய்யு
ஆ
இதெல்லா கரெக்டா போட்டு தொப்பி எல்லா போட்டு போணு ஏன்னா டான் ஆயிடு ஸ்கின்னு அந் அந்த அளவுக்கு யூவி ரேஸ் ஓசோன் லேயர்லதா ஓட்ட உளுந்துட்டுல்ல
அம்மா
யூ வி ரேஸ் கதிர்வீச்சிகலா நெறைய வருது பூற ஊதா கதிர்கள் அதிகமா அடிக்குது அதனால நல்லா டிரரெஸ்ஸு வந்து கரெக்டா ப்ராப்பரா போட்டு போணு
ஆமா ஆமா ஆமா
கிளவுஸ்லா போட்டு போணு
ஆமா ஆமா இப்ப வந்து கொழந்தைகள்லா அந்த வயசானவங்கல்லா இருக்காங்ளா கருப்பணி பெண்களு அப்ப உடல்நெலை ப்ரச்சனைகள்லா இருக்காங்களா இவுங்களுக்கு வந்து அதிகமா முக் கியதுவோ குடுக்கணம்டா இவே இவுங்க வந்து நீண்ட நேரோ வெய்யில நின்னாங்கன்னு வச்சுகேயே
அ ஆ
அப்பற அவ்ங்களுக்கு எதாவ்து பாரிப்பு பாதிப்பு மாரி ஏற்படு அதனால அவ்ங்கள வந்து கவனமா இருக்கனு சொல்லி சொல்லணு வீட்லே இருக்கணு என்னா சொல்ற
அ
ம்
இவ இந்த விவசாய பண்றாங்க கொத்தனாரு
ஆ
இன்ஜினியரு
அ
இந்த மாரி வெளில வெளில வேல செய்றவ்ங்க இருக்காங்கள
ஆமா
அவ்ங்கலா அப்டியே கொஞ்ச நேர நெனல்ல இருக்கணு ஃபுல்லா அவ்ங்கலா வெயிலயே வேலப் பாக்குறாங்க இந்த நூறு நாள் வேல பாக்குறாங்க
ம் ம்
வெள்லயே இருக்காங்க எல்லா தொடர்ந்து வெயி ல்லே வேல பாக்கறதுனால அவ்ங்களா ரொம்ப டயர்ட் ஆயிட்றாங்க
ம்
சட் ஆ மயக்க அடஞ்சிற்றாங்க வ வேல பாத்துருந்தாங்கனா அப்டி கீழ விழுந்துட்றாங்க
ஆமா ஆமா இப்ப வந்து ரெண்டு விசியண்டா கார இப்ப நீ காரு வச்சிரிக்கியா
ஆ
வச்சிருந்தனு வச்சுக்கயே அந்த கார வந்து வெளில நீ நிறுத்திட்டு குழந்தைகளையோ இல்ல வந்து நாய்க் குட்டி எதோ செ செல்லப்பிராணி வளர்ப்பீல
ஆ
அதெல்லா வந்து அத விட்டுட்டு போ போக போக கூடாது அது எச்சரிக் க்க வந்து குடுத்தாங்க காருக்குள்ள வெப்போ வந்து ரொம் ம்ப வேகமாக அதிகரிச்சிருமா அதனால கொஞ்ச பாத்து கவனமா வந்து இருக்கணு அதனால நியூஸ்ல அத சொல்லிட்டு இருந்தாங்க அதையு கொஞ்ச கொஞ்ச அப்பப்ப வந்து பாப்பே
ம் ஆமான்டா அதுவு ரொம்ப முக்கியந் தா வீட்ல இருக்கிறவ்ங்க ஜன்னல தெறந்து காற்றறோட்ட வரு அதுவரையு பாத்துக்கணு
ஆமா
காத்து வல்லனா அவ்ங்களு மயக்கப்போட்டு விழுந்துருவாங்க வயசானவங்க வேறையா
ம்மா
ஒ பாடி கண்டிசன் தாங்காது இந்த வெயிலுக்கு
ம்
முன்னு முடிஞ்ச வரைக்கு மதிய நேரத்த துல்ல அப்டியே வீட்டுக்குள்ளே இருந்துக்க வேண்டியது தா வெள்ல போகாம ஆனா வெ மதியானத்துல் தா வெயிலு பீக்கு காட்டுது
ம் இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க ள பெரியவங்கள்லா இதெல்லா சொல்லி வெக்கணு சில பேரு வந்து எனக்கே வந்து ஒன்ற ஆகுது அப்படி உன்ன அலட்சியமா வந்து சுத்திகிட்ருப்பாங்க
அ அ
ஆ அதனால அவுங்கள்ட்டந்து சொன்னம் வெச்சுக்கயே அப்டிமேத புரிஞ்சிட்டு சேரி பண்றுவாங்க
உண்மதா ஒரே வெயில நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது கொஞ்சோ அப்டியே அட்வான்ஸா முன்னெ செய்யற அவுங்களுக்குனு அப்பதா எதாவது பிரச்சன வந்தா தவிர்க்க முடியு
ஆமாமா இப்ப நம்ம பாதுகாப்பா இருந்தா வெச்சுவய அதுவே போதுண்டா அடிக்கடி தண்ணிய குடிக்கணு தேவயில்லாது இருந்தா வெளில சு சுத்துறது வந்து அப்டியே தவிர்த்திர்ணு நம்மளயு நம்ம குடும்பத்தயு பாதுகாக்கா பாத்தாலே போது
ஆமா ஹைட்ரைஷனா இருக்கணு நல்லா தண்ணி குடிச்சுக்கணு
ஆமா அதுதா நம்ம பண்ணாலே வந்து ஒடம்புத்தில்ல வெப்பத்தெல்லா கொஞ்சோ நீக்கிலா நம்மளு கொஞ்சோ பாடி கூலிங்கா இருக்கு
சேரி சேரி
ம்
ஆ நியூஸ்ல இன்னொன்னு பாத்த இன்னொரு விஷ்யோ போட்டுருந்தான் வெய்யில பத்தியே
என்னடா என்ன சொன்னாங்க
ம் வெயில் அதிகமா இருக்கறதுனால ஏரி, கொளோ எல்லா சீக்கிரமா வற்ற ஆரம்பிச்சிருமா
அய்யய்யோ
ம்
ஆ இப்ப வந்து அ அதனால நம்ம சில ப பகுதில வந்து குடிநீர் தட்டுப்பாட்டெல்லா வருமேடா அப்ப அதெல்லா என்ன பண்ண போறாங்க தண்ணீரை வீணாக வீணாக்காம பயன்படுத்துனா வந்து அதுல நியூஷோ பத்தி சொன்னாங்ளா என்ன
அது வந்து எப்டினா நம்ம வீட்ல தண்ணீர் அதிகமா நம்ம செலவு பண்றத கொறைக்கணுமா
ஆ ஆ
ம் தண்ணி கொழாய வந்து தெறந்து விடாம வெச்சுக்கணு வேஸ்டா தேவயானளவு மட்டு நம்ம நமக்கு எவ்ளோ தேவயோ அன்றாட வாழ்க்கைக்கு அத வெச்சுக்கணு எக்ஸ்ட்ரா
ஆ
தேவ இல்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கறாங்க
ம் சரிதா இன்னைய விஷியோ இந்த வெயில்ல மின்சார பயன்பாடு இருக்கல்ல
ம்
அதிகமா இருக்குதா அது வந்து எல்லாரு ஏ சி, ஃபேனு கூள்ளர் அதிகமா பயன்படுததுனால மின்சார தேவயு அதிகரிச்சிருச்சு
உ ஆமாமா அதுவு உண்மதா அதெல்லா தேவ இல்லாத லைட்டு ஃபேனு எல்லா ஆஃப் பண்ணிட்டு மின்சாரத்துக்கு நம்ம சேமிக்கலாங்கற நா
ம் அது உண்ம தாண்டா இந்த வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல வந்து நம்ம உடல்நலத்தயு நம்ம பாதுகாத்துக்கணு பாதுகாத்துக்கணும் தண்ணீரூ பயன்பாட்ட வந்து நம்ம பாச்க்கணு மின்சாரத்தயு கவனமா பார்த்துட்டு பிரச்சனய கொறச்சம்னு வெச்சுகியே நம்மள்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கரண்டு பில்லு மிச்சமாகு அதுக்கப்பறோ நம்ம ஒடம்ப கொஞ்சோ ப பாத்துக்கலா
செரி செரி இத பத்தி நம்ம வீட்ல இருக்கவங்கள்ட எல்லாருக்கு கொஞ்சோ சொல்லணு கவனமா இருக்க சொல்லு
ஆம ஆமா கண்டிப்பா சொல்லணு தா இப்ப வந்து சின்ன வ முன்னெச்சரிக்கை தான்டா பெரிய பா என்னது பாதிப்புகள்ருந்து தவிர் அது வந்து நம்ம நம்ம சொன்னம்ன்னு வெச்சுக்க என்னடா சின்ன பையே சொல்றாங்கன்னே அப்டின் நெனச்சிப்பாங்க இப்ப வந்து நம்ம சொ சொல்லி புரிய வெக்கறதுல்ல அதெல்லா காட்டணு இது மேரி நடக்குது அது மேரி போது இது மேரி பண்ணா அது மேரி பண்ணா நம்ம நம்ம ஒடம்பு நம்மளே பாத்துக்கலா அப்டின் சொல்லி வீடியோ மூலமா கண்ட்டுபுடிச்சுங்க அவுங்களுக்கு கொஞ்சு புரிஞ்சுப்பாங்க டப்புன்னு ஈஸியாவே
ஆ அத நா நியூஸ் வந்து அதிகமா பாக்க ஆரம்மிக்கிறே
ஆ வேற எது சொன்னாங்கலா நியூஸுல
டெய்லி நியூஸ் தா பாக்ற அதுல நறைய சொல்றாங்க எப்பா ஆமான்டா இன்னொன்னு சொன்னாங்கடா
என்ன சொன்னாங்க
இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கறதுனால சில எடங்கள்ல பெரிய பெரிய ஃபாரஸ்ட்லா இருக்குல்ல
ஆமா
அங்க வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் காட்டுத்தீ
அ
அங்க ஏற்பட அதிக சான்ஸ் இருக்குங்கறாங்க
அய்யயோ
இது வந்து வார்னிங் குடுத்துருக்காங்க
அ அ ஏ ஆமான்ட்டா அது நானு பாத்தேன்ட்டா ம் காட்டு பகுதியெல்லா போறாங்கள கவனமா இருக்கணு ம் இப்ப வந்து சிகரெட்டு துண்டு வந்து தீப்பெட்டி மாரி வந்து எரியக்கூடிய பொருட்கள்ல்லா அங்க வந்து போடவே கூடாது இப்ப வந்து அங்க வந்து ஃபாரஸ்ட் போறவங்க சுற்றுலால்லா இருக்காணுகல்ல அதே குளுருது அது பண்ணது இது பதுண்ட்டு சிகரெட்லா எடுத்து பத்த வெச்சுட்டு அத அனைச் ச்சா அணைக்காமலே போட்றானுங்க அது திடுக்குன்னு பத்திக்கிது அப்டியே அதுவு காடு தான அப்டி சடசடன்னு அப்டி எல்லா எல்லா எடத்துக்குமே அப்டி பரவ ஆரம்பிச்சிருது
அது செரி எ எல்லா அலட்சியமா இருக்கமோ அ பெரிய தீ விழுந்தாதா தெரியு அவுனோங்களுக்கு
ம் ம் அதே மாரி விவசாய நெலங்கள்லா இருக்குல்ல
ம்
உலர்ந்த புள்ளுக்கு வந்து தீ வைக்கிறதையு தவிர்க்கணு இப்ப வெயிலு காற்று சேர்ந்த தீ தீ வேகதா பரவிட்டே வருது
அ
அதனால என்ன பண்ணுன்னா அந்தது தீக்குடிய எடுத்துக்கன்னா தீயை வந்து அது வந்து பரவலா ஆக்கக்கூடாது நம்ம எந்தளவுக்கு தேவையோ அத வந்து ப பண்ணிட்டு தண்ணீர் வெச்சு அமைச்சிர்ணு அதுவு வந்து தண்ணீர் வந்து சிக்கனமா தா பயன்படுத்தணு சும்மாலா அப்டி தண்ணி இருக்குன்னு சொல்லிலா வ வச்சுக்கவே கூடாது அதெல்லா
ஆ ஆமா எங்கேயாவது லைட்டா பொக வரு இருந்தாலு இல்ல தீ புடிச்சாலு பக்கத்துல இருக்கற ஆஃபீஸ்ல சொல்லணு
ஆமாமா
அதெல்லா போட்ருந்தா நியூஸ்ல
ம் ம் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையையும் பாதுகாக்கணு முன்னெச்சரிக்கையா இருந்தாலே போதுன்டா நிறைய விபத்துகல்லேந்து தவிர்த்துக்கலா என்னா சொல்ற
சரிடா சரிடா அதுதா நம்மதா கவனமா இருப்போ
ம்
அப்டியே மத்தவள்டயு சொல்லுவோ நீனு சொல்லு விழிப்புணர்வு ஏற்படுத்து
ம் அதுதா நல்லது எல்லாரும் பொறுப்பா ந நடந்துகிட்டா வச்சுக்கயே பாதுகாப்பு வந்து ஒரே வாய்ப்பு இருக்கு
ம்
ம்
இந்த வெயிலு இருக்கு பாரு ஏ அப்பா இந்த வெயிலால எவ்ளோ பிரச்சன வருது பாறே இன்னொரு பிரச்சன வந்துக்குது இது வந்து நா வந்து இது வந்து நா யூடியூப்ல பாத்தே நினைக்கிறே
ஆ
ஆ இந்த வெயில்ல நெறைய பிரச்சன வருது
ம்
மின்சாரோ வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால சில எடங்கள் நெறையா மின்சாரோ பாதிக்குது எப்டினா எலக்ட்ரிசிட்டியே வர்ல வீட்டுக்கு கரண்டே வரமாட்டுது
ஆ
அவரெல்லா இதுதா கோவப்படுறாங்க இப்பயு மக்கள்லா
ஆம்மா ஆம்மா எல்லாரு ஏசி கூலரு ஃபேனு அதிகமா பயன்படுத்துறாங்கல்ல மின்சார தேவ ரொம்ப விருந்திருக்குல அதனால அப்டி வந்து இருக்கு
இதுகாகதா தேவ இல்லாம லைட்டு ஃபேனு ஏசில்லா ஓட விடாம பாத்துக்கணு
ம்
பயன்படுத் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புற நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணு
ஆமா அது பட்டனு போட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணிக்கணு ம்